ஆ ஆ சொல்லு
ஹோ என்னா பண்ற
சும்மா தா
சும்மாவா
ம் நீங்க
வீட்லாம்
எந்த வேலயு இல்லே எழுதனு ஆன வெட்டியா உக்காந்துக்கினே
என்ன எழுத குடுத்துக்கறாங்க கெமிஸ்ட்ரியா
கெமிஸ்ட்ரிதா
ரெக்காட்லா எழுட்டீங்களா
இல்ல உன்னு எதுவுமே ஆரம்பிக்கல அப்சர்வேஷன் தான் எழுதனு
அப்ஜவேஷன் எழுதனுமா
அப்சர்வேஷன் தா எழுதி போட்டாங்க ஒன்னு ரெக்கார்ட்லா எழுதல
எழுத யார் சொன்னாங்க அப்ஜவேனு எத்தனை சால்ட்டு எழுத சொன்னாங்க
அல்லாந் தெர்ல ஒன்பதுன்னு நெனைக்கிறே ஒன்பதா பன்னெண்டாத் தெர்ல ஆம்மா
எல்லா முடிச்டாங்ல்லா நீ மட்டு தா முடிக்கிலியாமா
யாருமே உண்ணு முடிக்கல
ம் பப்ளிக் இல்லன்றதால சும்மா வுட்டுவச்சுகிறாங்க என்னா அடிவுலு நல்லா
சும்மா வுட்டு வச்சிருக்காங்ளா அப்டியே செம்ம அடி விழுது
உங்களெல்லா அவ்வள அவ்ள சீக்கர அடிக்க மாட்டாங்க பாய்ஸை தா அடிப்
ஆமா ஆனா கேர்ள்ஸ செமையா திட்றாங்
பிசிக்ஸ் சார் போயிட்டாரு அவர் இருந்திருந்தார்னா வாங்கிருப்பீங்க திட்டு
அவரு ஸ்ட்ருட்டா
ஸ்ட்ரிட்டு தா அதா அவர் கதையில நீ கரெக்டா இருக்கணு நா சொன்ன வேலைய செஞ்சிட்ணு
அ
இல்லனா அவர் அவ்ளதா ஒன்னு லேபுக்கு எல்லா போயிட்டனா அவ அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது பிசிக்ஸ் யாரு உங்களுக்கு இப்ப
பிசிக்ஸ் யாருமே இல்ல
எப்படி அப்போ யாரா
கேட்டா ஒன்னு வா ன்னு ரெண்டு மாச ஆகு யாராச்சு வருவாங்க அப்படின்னாங்க
அது வரைக்கு அந்த பீரிடு நடக்கவே நடக்க மாட்டேதா இப்போ
ஆமா அந்த பீரியடு வந்து மேக்ஸ் எடுத்துப்பாரு
ஓ எத எனக்கு தமிழுக்கு நடந்துது போனவாட்டி நாங்க படிக்கும்போ
ஆமா சொல்லின் தமிழ் மிஸ்சே இல்லன்
இப்போ எப்படி இப்போ பிசிக்ஸ்க்கு யாரு வரலனா இப்ப எப்படிதா அந்த பிராக்டிகல் எக்ஸாம்ல்லா வருது அவுங்கல்லா எப்டி எழுதுவாங்க டுவெல்த்லா
அது டுவெல்து தான அது ரெண்டு மாசம் கழிச்சி வந்துருவாங்க யாராச்சி
அப்படிதா சொல்லுவாங்கோ ஆனா வரமாட்டாங்கோ
என்ன என்ன பண்ணுவாங்கன் தெர்ல அதே எங்க வீட்ல இல்ல அ அய் எங்களுக் பப்ளிக் இல்லல்ல
என்னதா சொல்ட்டு
யாரு
இனிமேக்கே ஆகலே
இங்கிலீஷ் மிஸ்சா
இங்கிலீஷ் மிஸ்சா
ம்
அவுங் ஜாலிய தா இருக்கறாங்க
ஜாலியா இருக்கறாங்ளா
ஆமா
அவுங்க அவுங் என்ன மாரி அடி அடிப்பாங்க ஒரு காலத்துல மேக்ஸ் சார் காமெடி பண்ணுவாரு செமையா
ஆனா கோவ அவங்ளுக்கு செமையா வருது ஆமா ஏதாச்சு தப்பு செஞ்சாதா
அவுங்க எப்டினா ஜாலியா பேசிக்கினே இருப்பாங்கோ அவுங்க ஜாலியா பேசுறாங்க நீ ஜாலிய பேசுனா பட்டுன்னு அவ்ளவுதா
ஆமா அப்டிதா பண்றாங்க
நா இந்தமாரி நெறையாவாட்டி அடி வாங்கிக்கிறே நெறைவாட்டி ஜாலியா பேசுவாங்ளா
அ
மொதல்ல கிளாஸ் ஒர்க் காட்டுவே ஜாலியா பேசுவாங்கோ என்னடா டீ எல்லா வித்தியாசமா போற அப்படின்னு கேப்பாங்கோ சேரி இவுங்க ஜாலியா தானே பே சுறாங்க சொல் நானு மேம் ஸ்டைல் ஸ்டைல் மிஸ்சு அது அபடின்னே அப்போதா திடீர் என்னாச்சி தெர்ல திடீன்னு ஏந்து டமால் அடிச்சி நோட்ட தூக்கி வெளிய போ நாயே அப்டின்றாங்கோ
அய்யியோ
அவ்ளோதா நானு வெளிய போய்ட்டு அப்றோ அமைதியா உக்காந்தப்பறோ அவுங்களே வெளிய வன்ட்டு திரும் அப்டே பொருமயா பாத்தாங்கோ ஏ பி சி லா எழ்தி குத்து எய்தின் வந்துருப்பா அப்டின்
உங்கல்லா ஜால்யா போச்சிப் போல ப்ளஸ்டூலா
நாங்களா எவ்ளோ ஜாலியார்ந்தோ நாங்கோ
பப்ளிக் இருக்கப்யே அவ்ள் ஜாலியா இந்துக்குறிங்க
என்ன எல்லாருக்மே தெரியு ஃபிசிக்ஸ் சார்லா என்ன சின்ன பை சின்ன பைனே சின்ன பைனேனு கூப்டுவாரு எனய சின்ன பயலே மொட்ட மாடியில இன்னா வேல உங்க ரெண்டு பேருக்கு
அந் சார் இர்ந்துந்தார்னா கூட பரவால அவுரு இல்லே
பாத்துக்குறியா அவ்ரு எப்டி இர்ப்பார்னு
ஆ பாத்துருக்க நீங்தா ஸ்லோமோலா எத்திங்ளே
ஓ நேர்ல பாத்தில்யா
நேர்ல பாத்ததில்ல
அ அ அ
ஃபோன்லதா பாத்றே
ம் பிசி உன்னு மேக்ஸ் சார்லா செம்யா காம்ன்டி பண்வார்ல
காம்டிப் பண்றாரா அதல்லா எதுமே வராது ஸ்டிட்டாரு அடிக்கிலா அடிக்கிலா ஆனா ஸ்டிட்டாருக்குறாறு
நா பண்ணு போத்லா எப்டி தெரிமா காமடி பண்ணுவாரு ஜாலியா வருவாரு அவுரு காலேஜிக் போற மாறி வருவாரு ட்ரெஸ் லா பண்ணி பேக் மாட்டி இன்னோர் கை ஒர் சைட்ல மக் பேகு மாட்டிகினு கண்ணாடிலா போட்ன்னு மஜாவ வருவாரு காலேஜ் காலேஜிக் போற மாறி வர்வாரு
ம் அவுரு வந்து நா லெசன் நட்த்துறப்ப கொஞ் சைடா அப்டே எங்னாச் திரும் பாத்துட்டா கூட எல் எல்ந்து நின்னு கொஸ்டின் கேக் கறாரு
ம் அதா உங்கள இப சிப் இப்பத்லுனே ஸ்டிட்டா புடிகணு பாக்றாரு காம்டி எத்னா பண்ணிந்தனா தலிமேல உக்காந்துப்பிங்க
அத்லா நாங்க அவுரு மூஞ்ச பாத்னு
செம்யா கவ்னிப்பாரு அதல்லா நீ எத்னா பண்டீனா அவ்ள்தா நீ என்னா அவுர கலாய்க பாத்திங்னா அவுரு உங்கு
உன்னோ அவுரு எத்மே எங்லான் ட ஒழுங்காவே பேஸ் மாட்டாரு அவுர் தா எங்ளுக் க்ளாஸ் சார் வேற அ
நானு ஒனு பையனு என்ன வந்து உட்டாரு ஏனா நா அன்னிக்தா லேட்டா போனோ ஒர்த்த வந்து டெய்லியு வருவா அவ் மட்டு டெய்லியு கர்ட்டா அவ்ரு பீரிடப்தா லேட்டா வருவா போவாரு டூ டேபுள் சொல்ட்டு உள்ள போப்பான்னுவாரு அவன்லா அவ்னுக் டூ டேபுள்ஸ் கூட தெரியாது அவ்னுக்கு
அ
வந்து அப்டே நிப்பா டெய்லியுமே டெய்லியுமே அவ்ரு க்ளாஸ்க்கு மட்டு லேட்டா வருவா டெய்ல்யூ அதே மாறி வந்து டு டூ டேபுள்ஸ் எய் எய்தி காட்ட சொல்வாரு சொல்ல சொல்வாருா ஆனா டெய்லியுமே அவ தெர்யாது தெர்யாதுன் தா சொல்லுவா ஒர் நாள் கூட அவ டூ டே டூ டேபுள் சொல்ல மாட்டா தெர்யாதானா அவ்னுக்
ஆ டூ டேபிள் கூடவா தெர்யாம இருக்குறாங்க
ஆமா
அம்மான்னா நீங்ளா
அப்டின்ந்தே அவ பாஸ் ஆய்கிறோ டொல்துல எல்லாரு
நாங் பச்சினே பச்சினே பேய்மாருக்குது எங்ளுக்கு
எல்லாருமே பாஸு ஒர்ரே ஒர்த்தங்கூட ஃபெயில் ஆவ்ல எல்லாருமே முன்னூறு மேல படிக்காதவ கூட முன்னூறு மேல எடுத்துட்டானுங்
ஓ
நாலா எப்பித்தா முன்னுத்தி அறுவது ஏத்தேனே எனக்கே தெர்ல
நீங்க எத்துட்டீங்க நா எடுக்க போறே வேற
ஆறுநூறு மார்குக்கு எவ்ள எடுப்ப லெவல்த்துலா
முன்னூறுக்கு மேல எத்துருவ
முன்னூறு மேல
ஆ
ஏ டென்த்லேயே ஏத்துட்டேனா
டென்து எ அப்டிலா கெடையாது எத்துருவோன்னு ஒரு நம்பிக்க அதா டியூசன்லா போ போலான்னுக்றே டியூஷனு போய் எடுக்கலனா அதனால எத்துருவே முன்னூறுக்கு மேலனா எத்துடுவே
ஆனா பாஸ் ஆவது ஈசி நீ ஸ்கூல்ல வந்து இந்த குரூப் எடுத்து பாஸ் ஆகுறதுல்லா ஈசி தா
ஆ ஆ
ஆனா பதினஞ்சுன்றதால எல்லா பாஸ் ஆடுவிங்க ஆனா பதினஞ்சு மார்க்கே கஷ்டமா இருக்கு ஒவ்வொருத்தனுக்கு
ஆமா ஒ ஒன் வோர்ட் தானே பச்ட்டா
அதா ஒன் மார்லயே வந்துரு நீ ஒன்மார் நீ கரெக்டா பச்செனாவே அதுலயே ஒரு பதினஞ்சுல ஒரு பத்து மேல கன்ஃபார்மா ஆயிடு க கரத்த ஆயிடும் நீ கரட்டா பச்சனா அப்பற ஏக்சுலா பதினஞ்சுமே எழுதலா
ஆ
டென்துலயு டுவெல்துலையு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒன் மார்க்கு பப்ளிக்ல
அப்ப நல்ல ஒன் வார்டு நீ நல்லா உக்காஞ்சி பச்செ ரெண் ரெண் புக்கா
ஆமா நா ஒன் மார்க்ல்லா பக்காவா படிப்பே ஒன் மார்க் மட்டு தா படிப்பேனே
எப்டி படிக்கதுன்னு எனக்கு சொல்தாயே
அது எதவு இல்ல இ கொஷின்ன பாக்க போற ஆப்ஷன்ன பாக்கபோற
ஆ
அ கொஸ்டின்ல இருந்தே எதனா ஒரு குழு வச்சு இப்ப மேக்ஸ்லா எப்டி படிப்பனா கொஷின்ல எதனா ஒரு க்ளுவு எதனா நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்தா இந்தா இதுதா ஆன்ஸரு அப்டின்ற மாரி நீ ஆப்ஷன் இல்லாமயே நீ நீயே அந்ததா அதா ஆன்சருன்ற மாரி பச்சிக்கணு ஆப்ஷன பா ஆப்ஷன பத்தாதா ஏதுனோலா கெடையாது ஆப்ஷன் பாக்காமேயே இதா ஆன்சருன் ஒனக்கு தெரிஞ்சிட்லா ஒன்னுமே படி
நா வந்து கொஸ்டின் இந்த கொஸ்டின் இது ஆன் தெரியமாட்டேந்தே
அதா நீ ஒழிங்கா நீ அப்ப கட்டா படிகலன்னு அர்த்தோ ஆப்ஷன் மாத்தி மாத்தி கேட்டா கூட நீ கரெக்டா சொல்ற மாரி படிக்ணு கரெக்டா க்ளூ வெச்சு
க்ளூ வெச்சா
கொஸ்டின்ல இந்த வேர்டு இருக்குனா இந்த வேர்டா இத்தா ஆன்சரு அப்டின்ற மாரி பாக்கனு
ஆ ஏ நீ இல்லா வேன் சொல்டா பிளஸ்டூல நானு ஒன் வேடே பச்சி பாஸ் ஆயிட்றே
ஒன் மார்க்னா அதுவு ஒன் மார்க் எ ஏ கிளாஸ் பசங்க எப்பிட்னா நீ ஒன் மட்டு பச்சுனு வாடா மிச்சத நா பாத்துக்குரேனுவாங்க
ஆ
நா ஒன் மார்க் பச்சுனு போனா க்ளாஸுக்கேயே சொல்லுவே நா ஒரே ஆளு
எ பெரிய ஆழு
ஆ மொத்த பேரு சொல்லுவே அதே மாரி அவனுங்களு காட்டுவானுங்க பக்காவா நா பாஸ் ஆற அளவுக் காட்டுவானுங்க
அவ்ளோதா அழகா எழுதிட்டு வந்ட்டீங்க.
ம் எல்லா ஒன்னு சேந்ட்டனால ஒன் ப்ப காரியத்துல கரக்டா இருப்போ நாங்கோ
ஆ
நா வந்து ஸ்கூல் எக்ஸாம் சாதா எக்ஸாம் டெஸ்ட்லா கூட அப்படிதா ஒன் மார்க் மட்டு படிச்சு வந்துருவே எப்பமே அவ ஒன் மார்க் சொல்டனா அவனுக் மிச்சல்லா காட்டுறுவாங்க.
எங் கிளாஸ் எங் கிளாஸ்ல இருக்கறது எல்லா வெஷமா இரு க்குது ஒன் பாத்து எழுதானா அப்டே சொல்லிடுறாங்
ஓ அந்த மேரி ஆளுங்களா அந்த ஆள்தா எனக் கரெக்ட் டா ஏ ஒர்த்தர் கொடமா யா நீ ஒரு பொண்ணு சொன்னியே நா அது வே வேற ஸ்கூலா இல்ல உங்க கிளாஸ்ஸேவா
அந்த பொண்ணு என் கிளாஸ்தா நாங்க ரெண்டு பேர் பாத்து எழுதானா ஓடோ இன்னோரு பொண்ணு போய்
யா வேற வேற ஸ்கூலு பசங்கலா வர்ல உங்
ஆஹா எல்லாமே எங்க கிளாஸ் பசங்கதா
ஓ டென்த்துன்றதால அப்டி இருந்திருக்கு லெவல்த்ல அப்டி இருக்காது வேற ஸ்கூல் பசங்க வருவாங்கோ
அப்பலா எப்டி எழுததுனே தெர்லியே
மத்த மூணு ஸ்கூல் வரம்பொழுது நம்ப ஸ்கூலு பெரிய
புது புது பசங்க வேற வருவாங்க சோ புது புது பசங்க வேற வருவாங்க யாரு யாருனே தெரியாது.
புது புது பசங்களா வருவாங்க ஆமா நீங்க வந்து கேக்கணு ஃபஸ்ட் உக்காந்தோன்னே கேட்டுகணு ப படிப்பீங்களா எல் தெரியுமா காட்டுவீங்ளா ஓகே கேட்டு கேட்டு எழுதிக வேண்டிதா சர் நா அப்பறோ பண்ட்டா வச்சுற
ஆ